அஹ
ஆ வணக்கம்ங்க சொல்லுங்க
ம் வணக்கங்க என்ன பண்றீங்க
சும்மாதாங்க இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ம் நா இப்தா சாப்ட்டு முடிச்சிட்டு ஒக்காந்திட்டு இருக்கங்க
ம் ம்
ம் என்ன ஸ்பெஷலுங்க இன்னிக்கி
இன்னிக்கு ஸ்பெஷல் வீட்ல சமைக்கவே இல்ல கட சாப்பாடு
ம் ஓகே ஓகே அதே ஸ்பெஷல் தாங்க
அப்டி சொல்ல முடியாது சாப்ட்டது வேணா ஏதாச்சு சாப்டாதது சாப்ட்டா ஸ்பெஷல் சொல்லலா
ஆ எப்யு சாப்பறதுங்க ஸ்பெஷல் இல்லைங்களா ம் ம் ஒங்ளுக்கு அத எஃகு பிடிக்காதுன் சொல்டிங்ள ம் எக் லாலிபப் சாப்ட்ருக்கீங்களா
ஆஹ
ம் எனக்கு ஒருத்தவங்க புதுசா அந்த டிஷ் சொன்னாங்க நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணா அது அந்த அந்த எஃகு ஓட ஸ்மெல்லே வராதா
அது எப்பிடி
அ வேக வெச்சிர்னு எஃக அத வந்து ம் அந்த திருவுறோ இல்லைங்களா கேரட் துருவறது அதுல வந்து நல்லா துருவிர்ணுமா ஸ்லைஸ் ஸ்லைஸா குட்டி குட் ட்டியா ஃபுல்லா எல்லாத்தையு துருவி ஒரு த்ரீ எக்ஸ் அந்மாரி துருவி போட்டுட்டு அதுல அரிசி மாவு கண்டிப்பா போட்ணு அதுக்கப்றோ கல்ல மாவு அ மொளகாத்தூளு அ எத் எதுலா அந்த ம சாலா பஜ்ஜிக்கு எதுல போடுவோமோ அந்த மாரி அதுல நல்லா போட்டு கொஞ்ச கெட்டியா புடிச்சிக்கணுமா உருண்ட மாரி
ம்
அது வந்து எக் ஒயிட் இருக்கில்ல
அம்மா
அதுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ் இருக்குல்ல பிரெட்டு தூளு அதுல போட்டு டிப் பண்ணி அந்த ஸ்டிக்குல வந்து உள்ள ஹோல் பண்ணி வச்சர்றாங்க அத எண்ணெயில போட்டு வர் த்து எத்தர்றாங்க அவ்ளதா
ம் இது யூடியூப்ல பாத்த மாரி இருக்கி
ஆ எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இப்போ பசங்களா லைக் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா அந்த டைம்ல இது மாரி குடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது எக் மாரியே தெரியாது
அப்டின்னு
ம் நார்மலா ச் அது அது பிரெட் ரோல் சாப்டுவோல கட்லெட்
ஆமா
அந்த மாரி இருக்கு அப்டின்றாங்க
ம்
நீங்க வேணா இந்த மாரி செஞ்சு சாப்ட்டு பாருங்க ஒரு எக் ல ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமா
ஆ கண்டிப்பா
ம் ம் வேக அப்டி ட்ரை பண்ணீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வேக வச்சது பிடிக்கும்ல்ல
ஆமா
ஆ அந்த மாரி ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு
ம் ம் டைம் ஆச்சு தூங் றது
ம் புரியல
டைம் ஆயிடுச்சு எப்போ தூங்குறது
ஆ இதுக்கப்பறோ போய் தூங்கிருவே கொஞ்சோ நேரோ அவ்ளோதா ம் நீங்க எப்ப தூங்குவீங்க எப்பவுமே
நா இது ஃபோன் பாத்துட்டு இருந்தேனா பண்னென்டு மணி லீவ் டைம்ல எல்லா பண்னென்டு மணி ஆகிரு படைக்க
ஐ நானு அப்டிதா நா எதனா ஒரு மூவி டவுன்லோட் பண்ணிடுவே லீவ் நாள் நைட்ல தா சத்தமே இல்லாம பொறுமையா படம் பாக்க முடியு
அதா ஒரு பதினோரு பத் பத்திர வாக்குல சாப்பிடுவே அப்டியே படுத்துப்பே அதா அந்த போர்டிகல் பாத்தப் புல்லலா நானு அம்மாவு பாத்துப்பே அம்மா பா பா பாத்துக்கிட்டே இருப்பாங்க தூங்கிடுவாங்க அப்றோ முழிப்பாங்க பாப்பாங்க திருப்பி தூங்கிடுவாங்க
ஓகே ஓகே
ம் அந்த மாதிரி நா பன்னெண்டு மணிக்கு தா அப்றோ பன்னெண்டு மணிக் ற அந்த நெட்டு பாத்தோம்னா நாளைக்கான நெட்டு முடிஞ்சுரும்ல பாதி போயிருல அதனால அதனால தா ஆப் பண்ணி வப்பே
அவங்களது என்ன சிம்மு
என்து வந்து ஏர்டெல்
பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரைக்கு பாக்குற சிம் அதாவது பாக்குற ந வந்து இப்ப நீங்க ஃபை ஹண்ட்ரட் எம்பி யூஸ் பண்ணிருங்கன்னு வச்சுக்கோங்க ஏர்டெல்கு
ம்
அதுல வந்து டூ ஃப்டி தா எடுப்பாங்க
டூ ஃப்டி தா எடுப்பாங்களா
ஆமா இப்ப நீங்க ஒரு மடங்கா யூஸ் பண்றதுனா அது ஆஃப் தா எடுப்பாங்க அந்த மாரி அந்த டைம் மட்டு டுவல்வ் டு ஒன்னு ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு அதனாலதா
ஆ ஆ
தரவ நைன்டி பர்சன்ட் ஓவர்னே வந்துருச்சு அப்புறோ ஐயோ நமக்கு இன்னைக்கு நெட்டே இல்லையே அப்டின்னு நா காலையில எழுந்து பாத்துட்டு இருக்கே திரும்ப நம்ம எவ்ளோ யூஸ் பண்ணிருக்கோண்டுட்டு போய் பாக்குற அப்புற தா அதுல ஆப் தா இருக்கு அப்டின்ட்டு மெயின்ல வந் து பீட் ஆயிருக்கு
ம் ம்
அந்த மாரி இருக்கு எங்கிட்யு ஒன்னு ஏர்டெல் இருக்கு இன்னொன்னு ஜியோ இருக்கு ரெண்டு சிம் இருக்கு ம் சிக்னல் வரப்ப எது வருதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதா
கண்டிப்பா ஆனா நெறைய பேர் ரெண்டா வெச்சிருக்காகல ஆனா ரெண்டுத்துக்குமே ரீசார்ஜ் பண்ணணும்ல
ஆமா ஆமா நா வந்து என்ன பண்ணிடுவே அ ஜியோன்றது வந்து பர்சனல் நம்பரு அ இன்னொரு நம்பர் வந்து ஸ்கூலுக்காக மட்டு பேரன்ட்ஸ் கால் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால அந்த ஏர்டெலுக்கு என்ன பண்ணிடுவே மந்த்லி ஒன்ஸ் தா போடுவே
ம் இப்போ ஆ இப்போ அது எப்டி இப்ப ஒரு சிம்முக்கு ரீசார்ஜ் நீங்க போட்டீங்னா இன்னொரு சிம்முக்கு கால் வருமா
இன்னொரு சிம்ல வந்து த்ரீ மந்த்துக்கு போட்டுருவே நானு
ம் ம்
அதனால இப்ப இதுல இந்த ஒன் மந்த்துக்கு போட்றோ பாத்தீங்ளா
ஆமா
அது நடுவுல கொஞ்ச கேப் விட்டுருவோ கொஞ்ச நாள் பண்ணாமயே விட்டுருவே இந்த போன்ல இருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டு போன் இருக்கு எங்கிட்ட அதனால இதுலருந்து ஹட்ஸ்பார்ட் பண்ணிட்டு அது யூஸ் பண்ணிட்டு பாத்துட்டு இருப்பே யாராச்சு பேரண்ட்ஸ் இப்ப கால் பண்ணாங்கன்னா அப்டியே பேசிட் டு அழிச்சிருவே நானு வாட்ஸ்ஆப்ல ம் ம்
ரெண்டு போன் வெச்சிருக்கீங்க
ஆமா ஒன்னு வாங்கி ரொம்ப நாள் ஆகுது அத விட்றதுக்கு மனசு வரல பர்ஸ்ட் பஸ்ட் எக்ஸ்பென்ஸ்ல வாங்கந்தா
ஆ
அதனால அதயு வெச்சுக்கிட்டு இப்பயு இப்ப வாங்கியது வெச்சுட்டு ருக்கே
ஒவ்வொரு திங்களுக்கு அப்டிதா ஃபர்ஸ்ட்டு போனாலே கொஞ்சோ இதுதா
ஆமா எனுக்கு வேற யாரு அப்பா கூட வாங்கி தந்தது இல்ல இவரு தா வாங்கி தந்தாரா
ஆ
வந்த புதுசுல ஸ்மார்ட் போன் அப்பதா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சாம்சாங்ல வாங்கி குடுத்தாங்க
ம்
அதுக்கப்புறமா ரெட்மி அதுவு இருக்குது அதையுமே எதுவுமே பண்ல அதுவு வெச்சுட்டு ருக்கே ஆனா யூஸ் பண்ல அப்டியே இருக்கு இன்னொன்னு அப்புற வந்ததுதா ரெட்மி ஃபோட்டீன் இது ஃபோட்டீன்ல இருக்கு
பாப்பாங்களா போன் யூஸ் பண்ணுவாங்களா
ஆ ஆ அவங்களுக்கெல்லா குடுக்க மாட்டே
ம்
அதுல்லா பேட் ஹாபிட்னு சொல்லி குடுத்துருக்கே
புரியல
அது பேட் ஹாபிட்டுன்னு சொல்லி
கண்டிப்பா கண்டிப்பா இப்பல்லா சின்ன கொழந்தைங்க கூட அது போன் குடுத்தாதா நா சாப்
ஆமா ஆனா வந்து என்ன ஒரு பழக்க வந்துருச்சுனா சின்ன வயசுல அ பெரியவளுக்கு சிவியரான பீவர் வந்துருக்கு சி நடுவுல செட் டாகாம போயிடுச்சா அவங்களுக்கு அப்புறோ எத குடுத்தாலு சாப்பாடே சாப்ட மாட்டாங்க கண்டிப்பா அவங்க மாதுள பழோ சாப்டே ஆகனு ணுன்நாங்க அவ வாயவே தொறக்க மாட்டா வாமிட்டா பண்ணிடுவா அதனால நா என்ன பண்ணே செரி டேப் இருந்தது ஒன் அது வெச்சு ரைம்சலா போட்டு குடுத்து பாத்துட்டு இருப்பாங்க கொழந்தையில
கொழந்தைய பாத்து
அப்போ பண்ணது செரி இப்ப பண்ணலா என்ன பண்றான்னு பாக்கலன்னா அத பாத் காரம்மிச்சதுதா சாப்டவே ஆரம்பிச்சா அப்போ மட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டு அத யூஸ் பண்ணிக்கிட்டே நானு
அதா எப்பயாச்சு ஒரு டைம் குடுக்கலா தப்புல ஆனா வந்து ரொம்ப அடிக்ட் டாயிருச்சிங்கனா கஷ்டம் ஏ இது எங்களுடைய அண்‌ என்னோட அண்ண பைய பொண் பையனு பொண்ணு அப்டிதா பையனு அப்டிதா
உம் உம்
போனுன்னா அப்படி இது பண்ணுவாங்க ஒன்னு அவங்க அப்பா போனு அவங்க அம்மா போனு இல்லன்னா அவங்க அம்மா போனு இன்னா பாட்டி போன்னுனு ஆளுக்கு கும்புடுனூனு வெச்சுக்கோங்க ஒரு வாட்டி என்ன பண்ணிருச்சு அ அரிஷித் ரொம்போ போன் பாத்துக்கிட்டே இருந்து கண்ணெல்லா ஒரு மாறி கீழ பிளாக் கலர் மாரி ஆயிடுச்சு ஒடம்பு சரில்லாம ஆயிடுச்சு போல தல வலிக்குது அவனு அவ அப்பயு சொல்றா எனக்கு வந்து தல வலி க்கிது அதா நைட்ல தா எப் இப்பியுமே செரி காலைலயு செரி ஸ்கூல் விட்டு வந்தோனே செரி பாப்பாங்க அதுக்கப்பறோ கொஞ்சு நாள்கழிச்சு அண்ணனே இருந்துட்டு ட்டு போன் இனிமே தரக்கூடாது
ஆ
அப்டின்ட்டு சொல்லிட்டாங்க அ அம்மாவ அப் இப்ப அவங்க அப்பா இல்லாத போது அண்ணி எப்டியாச்சு அடம் பண்ணிச்சுனா ஒரு சொல்வ மான்னு ஒரு வாட்டி மான்னு கொஞ்சு நேரமா பிளீஸ் மா பிளீஸ் மா னூ கொஞ்சு நேரோ பாப்பா அதே அவங்க அ அப்பா வந்ட்டாங்கன்னா போ அய்யியோ அர்ஷித்தா அப்பா வந்துர்ச்சுடா எடுத்து வைடா அப்டின் ட்டா அர்ஷிதா டக் டக்னு எடுத்து வெச்சிருவாங்க ஆமா அண்ணா ஒரு மொற மொறைக்கு அங்யே வந்து பயந் துரு ஆமா ஒரு கத்து புள்ள என்ன புள்ள அப்டினிச்னா அவ்வளோதா தேம்பி தேம்பி தேம்பி அழுவா
ம்
நாங்களே அவ மொ அவுங்க அ அண்ண மொறச்சா பயந்துப்போ அவ கொழந்த அப்றோ என்னா பண்றது ஓ ஒரு நாள் அப்பிடித்தா கரண்ட் ஆஃப் ஆயிட்ச்சி இங்க எங் வீட்ல தா இர்ந்தாங்க அ நைட்டு டைமு ஒரு பத் து மணி ஆயிர்ச்சி அர்ஷிதா‌ என்ன பண்ணா இங்கியு எங்க பெரியம்மா வீட்டுக்கு போய்ட்டு போய்ட்டு வந்துட்ருந்தா அண்ணா இருந்துகிட்டு ஏய் ஏ அர்ஷிதா ஒரு எடத்துல ஒக்கார முடியாதா அப்டினு சொல்லி மெரட்டிடுச்சு அப்ப தேம்ப ஆரம்பிச்சதுதா தேம்பல் நிக்கவே இல்ல
ஐயிய்யோ
நேரோ தேம்பிட்டு கெடந்தா அம்மா திட்னிச்சு ஏன்டா புள்ளைய மெரட் ற அவளே வொ மொறச்சாலே பயப்பட்ற போது நம்ம எப்டி சொல்ணுமோ அப்டிதா சொல்லி இது பண்ணனு தேம்பலு நிக்காதளவுக் அப் ச்சா ஆம்மா ஒவ்வொருத்த குழந்தைங்களுக்கு அழுதாலு செட்டாகாது ஒரு மாரி இதாய்ருல்ல இந்த மாரி ஆச்சு அத்னால அண்ண வந்தாலே ஃபோன் எடுத்து வெச்சிருவா அவ தம்பியே அலாட் பண்ணிருவா அர்ஷித்து அப்பா வந்துருச்சுடா எடுத்து வைடா எடுத்து வைடா டின்ட்டு அப்டே எடுத்து வெச்சுட்டு நல்ல பசங்க மாரி முன்னாடி காம்ச்சுக்கறது
ஓ ஓகே ஓகே
நால்லா திட்டுவே என்ட்டல்லா ஃபோன் கேட்டா ஃபோன்லா பாக்க கூடாது அடிச்சுட்ருவன்ட்டு
எப்டி நா இதுல அலர்ட் ஆனன்னா என்னோட சித்தி பைய டூ இயர்ஸ் தா டிஃப்ரெண்ட்டு நம்ம பாப்பாங்களுக்கு அவுங்களுக்கு ம் அவ ரொம்ப அடிக்ட் ஆய்ட்டா அ எங்க போனாலு யார் ஃபோன வேணாலு கேட்ருக் து அவுங்க ரொம்ப செல்லோ குடுத்துட்டாங்க ஏ குடுப்பா எ தம்பிப்பா குடுப்பா அப்படின்னு அப்டின் எனக்கு அது ரொம்ப புடிக்கவே இல்ல அப்ப நம்ம பசங்க இப்டிதான ஆய்டுவாங்க அப்டின் சொல்லிட்டு நானு வேண்டவே வேண்டா அப்டின்ட்டு அவாய்ட் பண்ணிட்டே கொஞ்ச வளர வளர அவுங்களுக்கு அவுங்களுக்கே நா சொல்லி புரிய வெச்சுட்டே அதெல்லா வேண்டா அது தப்பு இவுரு எப்பயாச்சு செல்லோ குடுக்றேன்ட்டு இத இது பண்ணுவாரு நானு ம் அப்டின்ட்டனா போது அமைதி ஆய்ருவாங்க சின்ன வய்சுல என்னோட பெரியவ வந்து எய்ட் மன்த்து வய்த்துல இருக்கப்ப அஞ்சான் மூவி வந்துர்ந்துது
ம்
அப்ப நா அந்த படம் பாக்க போனப்ப அதுல வர சாங்க்கு எல்லா அப்பிடி குதி ப்பா வய்த்துல அப்ப என்னாச்சி அ எனக்கோ பயம் வந்துருச்சு என்னடா இவ்ளோ ஓரோ குதிக்றாளே அப்டின்ட்டு செரி சாங் நின்டது அமைதியாய்டுவா திரும்ப இன்னோர் சாங் வந்தது ப்டே பக்கு பக்கு பக்கு பக்குனு ஒதக்கறது போலருக்கு அப்டின்ட்டு அமைதியாயிட்ருவம் கொழந்த பொறந்துட்டு ஓண்ணு அழுவாலா அப்ப வந்து டிவில திடீர்னு அந்த சாங் போட்டாங்க அப்படியே அமைதியாயிட்டு அந்த சாங் அப்படியே உத்து பாத்துட்டே இருப்பா
ம்
அந்த இது மெமரி அவுங்களுக்கு அப்டி இருக்கு கொழந்தல
அத் அதா
ம்
செரிங்க நமக்கான நேரம் முடிந்தது நம்ம அடுத்த இணைப்பில்
ஆ ஓகே ம் பாய்